ஹலோ
என்னாச்சு கால் முடிச்சாச்சா இன்னொரு காலு
அ இப்பத்தா சொந்தக்காரங்க கூட பேசிட்டு வந்தங்க
சேரி சேரி சேரி அ
அ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஒன்னு செய்யல ஒரே போரா இருந்துச்சு சேரி நாளைக்கு சண்டே லீவ் தான பசங்ளுக்கு அதனால ஆமா தொவச்ச துணிய இப்ப மடிச்சு வச்சுட்டு பீரோவ கிளீன் பண்லாமேன்னு உட்காட்டேம்பா
அப்டிங்ளா சேரிங்க சேரிங்க அ அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு பீரோ வந்துட்டு என்ன தெரியுங்களா எங்க பீரோ கொஞ்சோ சாஞ்ருச்சு ஏதாச்சு பீரோ வாங்கலானு நெனச்சிட்டே இருப்போ
ஆ
அப்ப பாத்தீங்னா எந்த மாரி பீரோ வாங்குறதுனே ஒரு ஐடியாவே கெடைக்க மாட்டிங்குது உங்ளுக்கு உங்ளுக்கு ஏதாச்சு பீரோ வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சி இருக்கா
பீரோ என்ன கல்யாண டைம்ல வீட்ல ஃபேமிலி அப்பா அம்மா வாங்குடுத்த பீரோ
சேரிங்க
அதுக்கப்றோ வாங்கனது வந்து இந்த ஃபர்னிச்சர்ல நடுவுல நல்ல மிரர்லா வச்சி அந்த மாரி இருக்குல்ல
ஆமாங்க
சவுண்ட கொற அந்தத அது வாங்கி அது வாங்கி யூஸ் பண்ணிட்ருக்கோ நடுவுல டிரெஸ்ஸிங் டேபிள் மாரி கண்ணாடி
செரிங்
சைட்ல வந்து உட்டன்ல
சேரிங்க சேரிங்க ஓ டிரெஸ்ஸிங் டேபிள் மாரி சொல்றீங்களா
ஆமா டிரெஸ்ஸிங் டேபிள் மாரி நடுவுல டிரெஸ்ஸிடேபிள் மாரி ரெண்டு சைடுமே லாக்க ரோட வந்துருது
சேரிங்க சேரிங்க
ம் அந்த மாரி வாங்கிதா இப்ப யூஸ் பண்ணிட்ருக்கோ அதா ஆளாளுக்கு ஒரு பீரோவாயிருச்சே ஆ ஒரு நாளைக்கு ஒரு பீரோ கிளீன் பண்ண வேண்டியதா அது அப்டி பண்ண முடியாது ஒரு வாரோ எப்ப மூடு வருதோ அப்பதா கிளீன் பண்ற மாரி இருக்கு
அப்டிங்ளா நாங்க வந் ம் சேரிங்க சேரிங்க சேரி அது வீட்ல அழுக்காருக்குஞ்சோ ஜாஸ் த்தியா இருன்சின்னா அது அப்படித்தா இருக்கு இல்லைங்ளா
உம் உம் எல்லா வேலையு நம்மளே பாக்க வேண்டியதா இருக்குது பசங்க ஹெல்ப்பு கிடையாது அவிங்க வேலையு நம்மதா பாக்க வேண்டியதா இருக்குது பத்தாத கொறைக்கு நைட் அம்மா பிளீஸ் ப்ராஜக்ட் எழுதி குடுங்க அத பண்ணி குடுங்க நெறைய இருக்குமா ஹெல்ப் பண்ணுங்கமா பிளீஸ்மா நம்ம என்ன செய்ய முடியுது
ஆமாங்க அவுங்களுக்கு அவுங்களுக்கு அப்படிதா இப்ப வந்து சின்ன பரிசு தானே சின்ன வயசுதானே
உம்
அதனால இப்புடி பண்ணுவாங்க அதே இப்போ எல்லா ஸ்கூல்லு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெச்சி இருக்காங்களா இப்ப முன்னாடி மாரி எல்லா ஸ்கூலே இல்ல எப்பளு டெய்லியு டய்லி வீல் ஒண்ணு குடுக்கறாங்க அந்த டைரிலந்து பேரன்ட்ஸ் சைன் இருக்கணு அதுவு வந்து காலைல வந்து ட்டு சைன் போடுங்க சைன் போடுங்கனு எங்க சொந்தக்காரங்ளோட ஆ வீட்டுக் போயிருந்தா இப்பிடியேதா நடக்கு எனக்வந்து நா காலேஜ் படிக்கும்போது எனக்கு லீவா இருக்கு பசங்களுக்கெல்லா ஸ்கூல் இருக்குமா இப்ப போனா அவ்ளோலா லைட்டெல்லா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்ப வந்து கரெக்டா அந்த போற சமயத்துல பாத்து அம்மா டைரி சைன் பண்ணணு இது கொண்டு வர சொன்னாங்க செரி டீச்சர்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிரு டாட்டா நா போயிட்டு வரேன் அப்டின்னு போயிருவாங்க
அவங்கப்ப சொந்தக்கார பசங்க இல்ல எங்க வீட்லயு அப்படித்தா பண்ணுவாங்க எல்லா வீட்லயு அப்படித்தா பண்ணுவாங்க டைரி சைன்னு காலைல கெளம்போற நேரத்துல டிஃபன் பேக் பண்ணைலதா கொண்டு வருவா எ பைய்யேலா மொதல்ல இப்ப எல்லா கொஞ்ச பெரிய பையனா ஆயிட்டனால இப்ப எல்லா முன்கூட்டியே வாங்கிரு என்ட்ட
சேரிங்க சேரிங்க எப்டி ஹோம் ஒர்க் எல்லா டெய்லி இருக்குங்ளா
ஆமாப்பா ஃபோன்லே வந்துருதுப்பா எல்லாமே ஹோம் ஒர்க்குலா
சேரிங்
ஆமா டைரில்லா அவுங்க எழுதிட்டு வருவாய்ங்க அது இல்லாம பேரண்ட்ஸ்க்குனு ஒரு குரூப் வச்சிருக்காங்கல்ல கிளாஸ் டீச்சரு
சேரிங்
அதுலயே போட்டு விட்டுருவாங்க நமக்கு நாளைக்கு என்ன ஹோம் ஒர்க் என்ன கிளாஸ் கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையு சொல்லி விட்டுருவாங்க டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு அதனால நாளைக்கு ஸ்டடி கிடையாது பசங்களை சீக்கிரோ கூட்டிட்டு போயிருங்க சோ வேன் வந்து நாளைக்கு கிளம்புது வேண் இத்தன மணி கிளம்புது அவைலபிள் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போங்க பசங்கள அந்த மாரி சின்ன சின்னதல்ல போன் இருக்குது ரொம்ப நல்லதா தா இருக்குது நம்மளுக்குமேவே ஒரு அவசரோ ஆத்திரோ அப்படின்னாலு ஒரு எமர்ஜென்சி ஆமா யாரிட்டயாவது சொல்லிக்கிறே கூட்டுக்குறே பசங்கள போய் நீ வர லேட் ஆவு நீங்க போய் அங்க பசங்கள பிக்கப் பண்ணிக்கோங்க அந்த மாரி விஷயங்கல்லா சொல்றதுதா நல்லாதா இருக்கு ஸ்கூல்ல இருந்து நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் டெய்லி இருந்துகிட்டே இருக்கு
சேரிங் அதே இது மாரி இருக்கிறது நல்லதுதா
ஆமாப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங் போறோ அன்னைக்கு பாக்குறோ பேசுறோ மார்க்ஷீட் வாங்குறோ பாத்துக்குறோ வச்சுக்கிறோ அது இல்லாம நம்ம டெய்லி இந்த மாரி எதுனாலு அவங்க மிஸ்ட பேசி எல்லாரோட நம்பருமே அந்த குரூப்லயே வந்துருது சாரோட நம்பரு அவங்க டீச்சர் நம்பரு பசங்க நம்பரு எல்லாமே வந்துருதா சோ அதனால இவங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கற அவங்க அவங்களோட அம்மாங்க எல்லா நாங்க பிரரெண்ட்ஸா ஆகிக்கிறது
அப்படிங்களா சரிங்க சரிங்க
ஆமா என்னாச்சு இன்னைக்கு டியூசன் போனானா உங்க பையே என் பையே போனானா போலைய அப்படின்னு சொல்லி நாங்க ஏதாவது டவுட்னா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கிறது பேசிக்கிறது
ஆமாங்க இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கெல்லா வந்து எல்லா குழந்தைகளு யாருக்கு கேட்டால் டியூஷன் டியூஷன் டியூஷன் அப்படின்னு தா சொல்றாங்க நா படிக்க படிக்கும்போது நா வீட்லயே இருந்து நானே படிச்சுக்க டியயூஷன் எங்கேயுே போல நா ஆக்சுவலி
ம் ம் அதா நல்லது அப்ப ரொம்ப பிரில்லியன்டான ஸ்டூடண்டட் போல
அ அப்படியெல்லா இல்லைங்க ஒரு செவன்டிி பர்சன்டேஜ் எடுத்திருக்கே அவ்ளோதா செவன்டி பெர்சென்ட்டேஜ் அவ்ளோதா
ஏ பையனு அப்படிதா எயிட்டி பெர்சன்டேஜ் ஆனா டியூஷன் எங்கமே போல டென்த் ல வீட்லயே தா படிச்சாங்க படிச்சா பெரியவே சின்னது இப்பதா நைன்து அதனால அவரு இப்பதா ஸ்டடி கிளாஸ் ஸ்கூல்லே வச்சு கம்பல்சரியா விடுறாங்க டியூஷன் எல்லா நான் அனுப்புல
அப்படிங்களா இப்ப ஸ்கூல்லயே ம் இப்போ ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா டியூஷன் எடுக்கிற மாதிரி கொஞ்ச எக்ஸ்ட்ரா எப்படி சொல்றது இப்போ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி அது பண்றாங்க இல்லலைங்களா அது ஒரு நல்ல விஷயந்தா இப்ப நாள்ரைக்கு ஸ்கூல் விட ஒரு அஞ்சரை வரைக்கு ஒரு மணி நேரோ எக்ஸ்ட்ரா எடுத்து எடுக்கறாங்க இல்லலைங்களா
ஃபைவ் தேர்ட்டி வர என் பசங்களுக்கு ஃபைவ் தேர்டி வர ஸ்கூல் வச்சிட்டு
சரிங்க
அதுக்கப்புறோ தா அனுப்பி விடுறாங்களே
அப்படிங்களா காலையில எங்களுக்கு நாங்க நான் படிக்கிறப்போ வந்துட்டு அ ஒரு இப்பத்தா நா செகண்ட் இயர் படிக்கிறே அப்பனா இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னட்டு வருஷோ நா நே பேஜ் அப்போ பாத்தீங்கன்னா காலையில எட்டரைங்க என ஸ்கூல் ஸ்டார்ட் ஸ்பெஷல் கிளாஸ் எற்றை ஒன்பது மணிக்குதா ஆகுது அரை மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ்ஸு இப்ப காலில எட்ரைக்கு போனோனா அவங்க வந்து என்னென்னமோ எடுக்கறாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் என்ன
ம் ம்
ஆ மொத்த வந்துட்டு இப்ப வந்துட்டு அஞ்சு நாள் தா நம்ம ஒர்க்கிங் டே போவோ ஆனா எனக்கு இருக்க சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் இருக்குங்களா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லாங்குவேஜுன்னு சொல்லுவாங்கள தமிழ் இங்கிலீஷு அது மட்டு காலில வந்து தமிழ் எடுத்தாங்கன்னா சாயந்தரோ இங்கிலீஷ் எடுப்பாங்க இப்படி மாத்திக்குவாங்க அர மணி நேரோ அர மணி நேரோ லாங்குவேஜ் குடுத்துருவாங்க மத்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டண்ட் கொடுத் து டெய்லி ஒவ்வொன்னு பேலன்ஸ் நாலு நாள்ல மூணு சப்ஜெக்ட் குடுத்துருவாங்க எங்களுக்கு ம்
ஆமாப்பா எப்டினாலு பிள்ளைங்கள படிக்க வெச்சரனு அதுக்கு நாலேஜக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்துரணு அந்த டைம் குள்ள மிஸ்ஸு அவங்க சிலபஸ்ஸ முடிக்கணு இல்லையா
ஆமாங்க
அதனால பி டி ஹவர் எதுவு கிடையா கேம் கிம்ஸ் எதுவு கிடையாது நயன்த்ல இருந்து பி டி அவர் எல்லா கம்பல்சரி வைக்கணு சொல்லிருக்காங்க ஆனா அந்த டைம்ல பாத்தீங்ன்னா சோசியல் மிஸ்சு சயின்ஸ் மிஸ்சு மேக்ஸ் சார் ஏதாவது எடுத்துக்கிறாங்கல்ல பசங்களுக்கு
அப்டிங்களா நாங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா நாலா படிச்சே அப்ப எங்களோட எல்லா பிரச்சன இல்ல பி டி ஹவர்லல்ல விட்டுருவாங்க நாங்ளே பாத்தீங் கன நாங்க லெவல்த் படிக்கிறப்பல விட்டாங்க டுவெல்தல ஒரே ஒர்டைம் தா விட் டாங்க
ஆ ஹ ஆ ஆமாப்பா அதுதா முக்கியமான வருஷ் ஷோ அந்த வருஷத்த விட்டுட்டோம்ன ஒன்னு செய் முடியாது விளையாடுறது எப்ப வேனாலு விளாண்டுக்கலா
ஆமாங்க
அதுவு இந்த கொரோனாக்கு அப்றோ ஃபோன் வந்துச்சு பாருங்க ஐயோ அப்பா முடியில போன் கிட்ட இருந்து பிள்ளைங்கள பிரிக்கவே முடியல இப்ப வர
கண்டிப்பாங்க அது லாக்டவுன் டைம்ல ம் நம்ம என்ன பண்றது அப்டின்னு சொல்லி ஃபோன் வாங்கி கொடுத்தா ஏன்ன அப்பல்லா ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி எல்லாமே வச்சாங்க இல்லைங்ளா
அப்பதாப்ப ஆன்லைன் கிளாஸே ஆரம்பிருச்சுச்சு இவங்களுக்கு எல்லாருக்குமேவோ வேல பாக்குறவங்களுக்கு எல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சு இந்த பசங்களுக்கு எல்லா ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லி மிஸ் அதுலே பாட நடத்திட்டு இருந்தாங்கல்ல லாக் டவுன் டைம்ல ம் அ அதுல இருந் து இப்ப வரைக்கு ரெண்டாயிரத்து இருவதுல இருந்து இப்ப இருவத்தி ஆறாச்சு இன்னு ஃபோனா பிரிக்கவே முடில
அது என்வோ உண்ம தாங்க அதுவும் வந்துட்டு லாக்டவுன் டைம்ல எல்லா சில கசப்பான விஷய என்ன நடந்தாலு கொஞ்ச கொஞ்ச சந்தோஷ கசப்பான விஷயங்களா இருந்துச்சு இல்லைங்ளா ஏன்னா ரொம்ப நாளா பிரிஞ்சியிருந்த குடும்பம் எல்லா ஒட்டுக்கா சேந்து சேந்து இருந்தாங்க அப்றோ பாத்தீங்ன்னா லாக்டவுன் சமயத்துல பாத்தீங்கனா வீட்ல வந்து என்னென்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து இந்த ஒரு ஒரு பசங்களுக்குள்ள டேலண்ட் எல்லா கொஞ்ச கொஞ்ச வெளிய தெரிஞ்சுது அப்றோ பாத்தீங்கன்னா னால வந்துட்டு இந்த அப்பல்லா வந்துட்டு பசங்கள என்ன பண்ணுவாங்னா கிர கேரம்போர்டு விளையாடுலானு தனிய போவாங்க அத போலீஸ் வந்து ட்ரோன் விட்டு புடிப்பாங்க இதல நியூஸ்ல வந்துச்சு
ஆமா ஆமா ஆமா நியூஸ்ல வந்துச்சு போன்ல நம்மளுமே அப்ப ரீல்ஸ் சமே எக்கச்சக்க அப்போலா
ஆமாங்க
அது என்னமோ ஒரு இதெலா வந்து செய்மா அது பேர் என்ன இந்த பே பே இந்த ரீல்ஸ் செய்வாங்ளே அது பேர் என்ன மறந்து போச்சு அதுல்லா அதா பள டிக் டாக்கு
ஆமாங்க
டிக் டாக் அப்டி தா நம்ம வந்து எல்லா மாத்தி மாத்தி ரீல்ஸ போட்டுக்கிட்டு அதுல இருந்து ஃபாலோ ஆனாது தான இப்ப வரைக்கு உடமாட்டேங்கிறோ
ஆமாங்க கண்டிப்பாங்க அதுலே தா பாத்தீங்ன்னா அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் ஆனா இப்ப இருக்கற எல்லா புளிங்களுக்கு பசங்களுக்கு இருக்கிற மோஸ்ட்ல வந்துட்டு அந்த மாரி போட னு அப்டிங்கற மாரிதா ஒரு சில பேரு அத விட்டு அப்டியே டிஃப்ரெண்டண்டா இருப்பாங்க ஆ ஃபோன ஃபோன் வந்துட்டு அளவா வச்சுட்டு படிப்புல இந்த இந்த பிள ஒரு ஒரு பிளேஸ்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல அந்த மாரி பண்
என்னன்ன படிக்கலா அதா தொட்டவுடனே கூக்குல போய் தொட்ட உடனே எல்லா விஷயமு வந்துருதே
ஆமாங்க
ஆமா நமக்கு எவ்வளவு வசதியா இருக்கு அப்பெல்லா நாங்க படிக்கிறப்ப டிக்ஷனரி தா தேடணு
ஆஹம் அப்டிங்களா இப்ப போய் கூகுள போயிட்டு நீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணாலே அது உங்களுக்கே எடுத்து கொடுத்துரு அது போக எக்ஸ்ட்ரா நாலேஜு அது உங்களுக்கு சொல்லி குடுக்கு
ஆமா கூகுள் விட இப்ப வந்திருக்கு பாருங்க ஏ ஐ
ஆமாங்க
அது அதை விட பொஸ்டிக்கா இருக்குது ம் ஆச்சரியமா இருக்கு ஒண்ணொன்னையு பாக்கறப்பயே
ஆமாங்க இப்ப எல்லா பாத்தீங்கன்னா நெறைய சோசியல் மீடியால அந்த மாரி வீடியோஸ் எல்லா நெறைய பாக்குறோமல அதெல்லா பாக்கும் போது நமக் கே ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கு சேரிங்க பாக்கலாங்க
டைம் ஓவர்டா
ஆ சேரிங்க பாயங்க ஆ சேரி
பாய்